உம் நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
உம் நல்லா இருக்கமா சாப்ட்டாச்சா
உம் நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
சாப்ட்டமா நா வந்து இன்னைக்கு சாம்பார் சாப்ட்டே
உம் நீங்க இட்லி மசாலா போட்டு சாம்பார் வெப்ப
சொல்லுங்க
இல்ல இல்ல நா மட்டன்லா இல்ல
சொல்லுங்கமா ம் சொல்லுங்கமா
ஹலோ
ஆ சொல்லுங்கமா
நீங்க பேசுறது எனக்கு ஒரு டைம் நீங்க பேசுனீங்கன்னா ரெண்டு டைம் கேக்குது
அப்டியாமா
ஆ திருப்பி கால் பண்றீங்ளா
கால் வந்து கவுண்டிங்கில போயிருமே
பட் எனக்கு நீங்க பேசுறது புரியலையே ரெண்டு டைம் கேக்குதே அதா ப்ராப்ளம்
உம்
உம்
இப்ப கேக்குதான்னு பாருங்க இப்பவு‍ ரெண்டு வாட்டி தா கேக்குதா
ஆ இப்போ ஓகே வா இருக்
ஓகே நல்லதா போச்சு ஆ சரிமா‌ ஆ நீங்க மட்டன் மசாலலா வீட்ல தயார் பண்ணுவீங்ளா
உம் பண்ணுவோமே
ஆ எது மாதிரி தயார் பண்ணுவீங்க என்னன்ன மசாலா சேப்பீங்கமா
நாங்களா
அ வத்தல் சரிம்மா அதுக்கப்புற வந்துட்டு மஞ்சள் அப்றோ மல்லி அப்றோ வந்துட்டு பட்ட ஏலக்கா கிராம்பு
அப்புறோ மிளகு
சேரிங்க ம் சேரிங்க சேரிங்க ஆ மட்டன் ம மட்டனுக்கு சிக்கனுக்கு ஏ சிக்கனுக்கு இதே பொடி போடுவீங்களா
ஆ சிக்கனுக்கு இதே பொடிதா போடுவோ
சேரிங்க அன் பிரியணி மசாலாலா நீங்க தனியா தயார் பண்ணுவீங்ளா ஆ சேரி ஆ பிரியாணி மசாலா நீங்க என்னென்ன மசாலா பொடி சேப்பீங்க ம் சேரிங்க சரிங்க ஆமா அதே மாரி அதே நானு பண்ணுவே நா கடையில வந்து சிக்கன் மசாலா பொடி மட்டன் மசாலா அந்த மாரி குழம்பு மிளகாய் தூள்லா விக்குதுல இல்ல அதெல்லா நா வாங்கவே மாட்டே எல்லாமே நா வீட்ட்லயே தயார் பண்ணிக்குவே மஞ்சள் தூள் கூட நா கடையில வாங்க மாட்டே ஏனா அதல பாத்திங்கன்னா நெறைய கலாப் படோ அ அது வீணாகாம இருக்கிறதுக்காக கூட நெறைய ப்சர்சிருவேட்டிவ்லா கலப் பங்க அதெல்லா பாத்தீங்கன்னா நம்ம வ சாப்பிடுபோது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கிய கேடு அதனால நா வந்து எல்லாமே வீட்டிலே தா தயார் பண்ணுவே ம் ஆமா குழம்பு மிளகாய் தூள்ல்லா நா எப்டி தயார் பண்ணுவே அப்டின்னா ஆ மோளகா ஒரு கிலோ அப்டின்னா மல்லி வந்து அரை கிலோ எடுத்துப்பே அதுல பாத்தீங்கன்னா அம்பது பெருஞ்சரககு அம்பது சீரக அம்பது மிளகு வெந்தயம் மட்டு பாத்தீங்கன்னா அத விட ரொம்ப கம்மியான அளவு பாதி அளவு எடுத்துப்பே இருவத்திதஞ்சு எடுத்து ந அத விட கம்மியா எடுத்துப்பே குழம்பு மிளகாய் பொடி ஆமா கண்டிப் டா
வெந்தய மட்டும் கொஞ்ச குவாண்டடி கம்மியா போடுங்க
ஏன்னா கசப்பு கொஞ்ச ஏறிடுன்றதுனால ஆ எல்லாமே அம்பது அம்பதுஸ் சேர்த்தே அப்பிடின்னா வெந்தய பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி தா சேர்ப்பேன் ஆமா இது எல்லாத்தையுமே வருறுத்துட்டு அ இது எல்லாத்தையுமே வறுத்துட்டு லேசா வருறுத்துட்டு அப்புறோ இது கடலை பருப்பு கூட சேப்பே அம்பது கடலை பருப்பு அம்பது துவரம் பருப்பு ஆ இதெல்லா சேர்த்து லேசா வறுத்து டு அதுல பாத்தீங்கன்னா மிஷின்ல குடுத்து அரைச்சிட்டு வந்துவேன் இது எல்லாத்தையுமே நல்லா காய வைப்பேன் காய வச்சுட்டு தா அரைக்கணு அ நீங்க வந்துட்டு இடி மசாலா போட்டு சாம்பார் வப்பாங்கனு ட்ரை பண்ணிருக்கீங்ளா அது வந்து சில இட்லி சாம்பாருக்கு தா அது மாரி செய்வேன் நா
அப்டியா ஆனா நா சொல்ற மாரி பொடி திரிச்சு வச்சு நீங்க எந்த சாம்பார் போட்டாலு நல்லாருக்கும்
சொல்லுங்க
ம
பஸ்ட் வந்துட்டு வத்தல் சரிமா அப்புற கொஞ்ச மல்லி சரிமா
அப்புற வந்துட்டு மஞ்ச மஞ்சள் அதுக்கப்புற வந்து அரிசி கொஞ்சோ துவரம்பருப்பு கொஞ்சோ அதுக்கப்புற மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையு வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாருக்கும்
நா சொல்றேன் சரியான் பாக்குறீங்கிளா ஆ வத்தல் மல்லி மிளகு ம் சீரகம் துவரம்பருப்பா ஆ இது எல்லாத்தையு லைட்டா வறுத்துட்டு இடித்து வச்சு எல்லா சாம்பாருக்கு போட்லாம் சூப்பர்மா சூப் இப்ப நெறைய சா சமையல் குறிப்புல்லா நெறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்ளே நல்லா சமைப்பீங்க போலருக்கே
இல்லல்ல எங்க அம்மா நல்லா சமப்பாங்க ம் நாங்க எங்க ஊர் சைடு வந்துட்டு மருந்து கொழம்புன்னு ஒன்னு வப்போ கருவாடு போட்டு ஒரு கொழம்பு வப்போ
ப்டியாமா அது எப்டி இது
அது வந்துட்டு சு க்கு மிளகு அதுக்கப்றொ வந்து திப்பிலி
செரிம்மா
அப்ற வரலி மஞ்சள் காயம் அப்றோ இன்னொன்னு சொல்வாங்க நறைய பொருள் போடுவாங்க அதெல்லா போட்டு நல்லா பொடி திரிச்சு வச்சுக்குவோ
ச்சு வச்சுப்போம் இல்லைன்னா பச்சையே ஆரம்பிச்சு வச்சுப்போம் செரிம்மா மிஷின்ல குடுத்து அரப்பீங்ளா மிஷின்ல குடுத்து அரப்பிங்ளா சரி சரி சரி
நீங்க மிஷின்ல குடு
நறைய இருந்தாதா அரைக்க முடியு சூப்பர்மா சூப்பர் சூப்பர்
அத வந்துட்டு நல்லா கரச்சு விட்டு கொஞ்சோன்டு புளி ஊத்தி நல்லா நறைய நல்லெண்ண ஊத்தி
ம் ஆமா ஆ மிளகா தூள்லா சேத்துதான
ம் மிள காலா எது போடக்கூடாது
அப்டியா இது மட்டுந்தா சுக்கு திப்பிலி
இது நறைய போடுவாங்க அது தெரியில இன்னு சரியா
ஆ
எனக்
ஓ ஓ ஓ ஓ ஆமா அந்த மாரி மருந்து கொழம்புன்றது இங்க செய்வாங்க ஆனா எனக்கு தெரியாது எப்டி செய்வாங்க அ ப்டிங்குறது எனக்கு தெரியாது
ட்டு சும்மா பூண்டு கொழம்பு அந்த மாரி சாப்பிடு ஏன்னா இது சூப்பரா இருக்கு அப்டிங்க
ஆ சரிம்மா சரிமா
ம்
ஆ உங்களுக்கு மேரிட்டு் தானே நீங்க
ஆமா ஆமா
சரிம்மா எத்தன கொழந்தைங்க
எனக்கு கொழந்தைங்கல்லா கிடையாது நியூ மேரிட் இப்பதா கல்யாணமாச்சி
சரி
ம் செலவங்களுக்கு இந்த சாப்பாடுனா ரொம்ப புடிக்கு
ஆமா உங்க சாப்பாடு என்ன பிடிக்கு அப்டின்னா நீங்க செய்ற பிரியாணி தா ரொம்ப புடிக்கு அது வந்து நீங்க செய்யுறது மட் ட்டு ஒரு வித்தியாசமா இருக்கு ஆனா சொல்றப்ப பார்த்தா நாங்க நீங்க சொல்ற அதே ஸ்டைல்ல தா செய்யறோ
இல்ல அதுக்கான காரணத்த நா சொல்றே நாங்க எப்டி சொல்றது அந்த கறி இருக்குல
ஆமா அ தண்ணி வந்து உள்ள போனீங்கல்ல ஆமா
மட்டன் பிரியாணி ஒருடைம் ட்ரை பண்ணிபாருங்க நா சொல்ற மாதிரி தக்காளி ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி
தக்காளி நாலு வெங்காயோ சரிம்மா அஞ்சு பச்ச மொளகா
பட்ட ஏலக்கா முந்திரி
சரிமா உங்களுக்கு பாதம் கூட புடிக்கு அப்டின்னா பாதம் கூட நீங்க போடலா சரிமா போட்டு நல்லா வதக்கணு ஃபஸ்ட்டு சரி அப்புறோ வெங்காயத்த போட்டு அதையு நல்லா வதக்கணு ம் இஞ்சி பூடு கொஞ்சோ அதிகமா போடணு ஓ
இப்ப நூறு இஞ்சி எடுத்தீங்கன்னா
சரிமா அது பாதி பாதி எடுக்கிற மாதிரி இருக்கு ம் அத நல்லா அரைச்சுட்டு அதயு இது கூட சேர்த்து ம் அந்த வெங்காயோ நல்லா வதங்குனதுக்கப்புறோ அந்த இச்சிபூண்ட சேத்தர்னு சோ இது நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு மாரி ப்ரௌனா மாறு அவ் அப்டி மாறப்ப தக்காளி வெங்காயத்தையு போடணு இல்ல தக்காளி மட்டு போடணு
நீங்க மட்டன் வச்சிரிப்பீங்கல்ல
ஆமா வேக வச்சி வச்சிருக் போ அப்பிடியா ஆ
வேக வைக்காம அந்த மட்டன வந்துட்டு நல்லா கழுவி வச்சுட்டு
அந்த மட்டன இதுல போட்டு நல்லா குவாட்டிட்டே இருக்கணு ம் அப்புரோ வந்துட்டு கொஞ்சோ நம்ம பிரியாணி மசாலா அரச்சி வச்சிருப்போல்ல ஆமா
அது அதுக்கப்புரோ வந்து தனி மிளகாத்தூள் உப்பு
ஓ இந்த மூணையு போட்டு அது நல்ல பொரட்டி நல்லா இது பண்ட்டே இருக்கணு ம் அப்புறோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தி ம் அது நல்லா வேக வைக்கணு.. கரிம்மா அதாது நல்ல மீன்ஸ் ஒரு முக்கா வாசி வேக வைக்கனு நீங்க பாஸ்மதி அரிச்சி போடறத இருந்தா சரி சரி சரி அத வேக வச்சிட்டு அரிசி தனியா ஒரு பத்து நிமிஷோ வேக வைக்கனு சரிம்மா வேக வச்சி வடிச்சிவிட்டு அந்த அரிசிய இதுல போட்டீங்கன்னா ம் கொஞ்சோ அப்பிடிய அ தம்ல போடணு ச ல்லமா லோ பிளேம்ல வச்சி மேல இருந்து ஒரு பிலேட் போட்டு ஆ
அத தண்ணி வச்சரனு
சரிம்மா அப்பிடி வச்சீங்க அப்பிடின்னா உர ஒரல் கூட வைக்கலா ம் அத குட்டி ஒரல் இருக்குலல் ஆமா இஞ்சி இடிக்கிற ஒரள் ஆ அது கூட நீங்க மேல வச்சி விடலா ஆ
வச்சுவிட்டு லோ பிளேம் இருக்கலே லோ பிளேம் வைக்கு அப்பிடியே மெதுவா அதோட பிளாவர் நீங்க ஃபுல்லா அரிசிலா கிண்டி விட்ருப்பீங்கல்ல
ஆமா.. கிண்டிதா வைப்போ அதோட கொஞ்சோ தண்ணியோட வைக்கணு - ம் -அப்பிடி வைக்கிறப்ப நல்லா அதோட ஆராமா இறங்கி சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பர் ம் சரிம்மா நீங்க சொன்ன மாதிரியே நா ஒரு முற செஞ்சி பாக்கறே ஆ நீங்க என்னென்ன அரச்சி போடணுன்னு சொன்னீங்க பிரியாணி மசாலாக்கு
ஆ பட்ட ஏழக்கா
ஆ
திராம்பு
ம்
அதுக்கப்புறோ வந்துட்டு பிரியாணி எல
தைய்மா
அதுக்கப்புறோ வந்துட்டு வத்தல்
சரி சரி சரி
டு நல்லாதா இருக்கன்
போட்டு கொஞ்சோ மல்லி போட்டுக்கோங்க சரிம்மா நானும் ஒரு ம்ம இது மாதிரி முயற்சி பண்ணி பாக்கறே என்னுடைய கொழந்தைங்களுக்கு பாத் பாத்தீங்கன்னா பிரியாணி தான் ரொம்ப பிரியம்
ஓ
சரிம்மா ஆ மீண்டும் பேசலாமா நன்றி
ம்